சொல்லுங்க
அ ஹலோ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே பேசுறோல என்ன பண்றீங்க என்ன
ஆ சாப்ட்டீங்களா
சாப்டணும் இனிமேதா தோச ஊத்தி சாப்டணு அங்க
இனிமேதா தோச ஊத்தணும் இங்க பாப்பாவுக்கு ஆமா
என்ன தோச
கோதும தோச
கோதும தோச இங்க மாவு தோச
ஓகே ஓகே தொட்டுக்க கார சட்னி அரைக்கணு
கார சட்னி இங்க தக்காளி சட்னி இருக்கு இப்போ தேங்கா சட்னி அரைக்கன்னு
ஓகே ஓகே
ஒன்பது மணிக்குல்லா சாப்டுவீங்களா
இல்ல லேட்டா ஆகும் பசங்க எல்லா படிச்சிக்கிட்டு இருக்காங்க
ம் ம்
அவங்கல்லா முடிச்சுட்டு ரெண்டு பசங்க
ரெண்டு பசங்க பையனா
இல்ல இல்ல இல்ல ரெண்டுமே பொம்பளப்புள்ள
ஓகே ஓகே
பெரிய பாப்பா வந்து டென்து படிக்கிறா சின்ன பாப்பா வந்து சிக்ஸ்த் படிக்கிறா
சரி சரி
ஒங்க வீட்ல
எங்க வீட்ல நா மட்டு்ந்தா நாந்தா பாப்பா
நீங்க தா பாப்பாவா ஒங்களுக்கு கல்யாண ஆயிடுச்சா
ஆ ஆய்ச்சு செவன் மந்த் ஆகுது
புரில நீங்க தா பாப்பாவா பாப் பவுக்கு நீங்க ரெடி பண்ணலயா
பண்ணுவோ பொறுமையா பண்ணுவோ
ஓகே ஓகே ஒங்க வீட்ல யார் யாரு இருக்கீங்க
அத்த மாமா ஹஸ்பண்ட் நானு
ஓ நாலு பேரு இருக்கீங்களா
ம்
ஆ ஓகே ஓகே
அப்றோ
அப்றோ நீங்கதா சொல்ணு
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஒங்ககிட்ட பேசிட்ருக்க
பேசிட்ருக்கீங்களா காமெடி பண்றீங்களா
காமெடில்லா பண்வ நானு
சேரி
நீங்க சிரிச்சி சிரிச்சி பேசிட்டுஇரு க்கீங்க
சிரிச்சு சிரிச்சுனா ஏ சுபாவமே அப்டித்தா
அப்டியா கோவமே படமாட்டீங்ளா
கோவப்படுவே எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கு தா படுவாங்க எல்லா நேரமு கோவப்பட்டுட்டு ட்டேருந்தா எப்டி இருக்கு
நல்லாருக்கு கோவப்படுங்க
கோப்பட்டா ம் சரி இருக்காது
அப்டியா லாஸ்ட்டா எங்க போனீங்க
லாஸ்டா எங்க போனீங்கனா டூர் போனத கேக் க்றீங்ளா
ம் டூர் எனித்திங் எல்ஸ்
சா டூர் போனது எங்க போனோ மன்னார்குடி போனோ ஃபெண்டாஸ்டிக் பார்க் மன்னார்குடி ஃபென்டாஸ்டிக் பார்க் போனோ
அங்க அங்க என்ன இருக்கு வெறு பார்க்கா
பார்க் கெடையாது அங்க வா
ம் வாட்டர் ஃபால்ஸ் அங்க எவ்ளோ டிக்கெட்டு
அறநூத்தி சொச்சோ
எல்லா ரைடு இருந்துச்சா
எல்லா ரைடூ இருந்துச்சு
என்ன ரைடு இருந்துச்சி
ஓடறது உடையாடுறது குதிக்கிறது அந்த நெச்சு ஆ போன போனோ போனோ அவ்வளது இதுல பிளாட்டா இருந் ஃபேமிலியாவு போனோ ப்ரெண்ஸோட எல்லாரோடையு சேந்து போனோ
ஓகே ஓகே வேன் புடிச்சி போனீங்களா
ஆமா ஜாலியா இருந்திச்சி பசங்க சொன்னாங்கானு
ம் ம் இப்போ லீவ்ல லீவ்ல போனீங்ளா பசங்கள அழச்சிட்டு ஸ்கூல் முடிஞ்சி லீவ்ல ஓகக்குநாங்கங்க போல வீட்ல தா இருக்கோ அஸ்பண்கு லீவ் தரலயா சோ அதனால எங்கியு போல
ஜாலியா அழைச்சிட்டு போய் சுத்திட்டு வரலாம்ல இப்ப சுத்தாம எப்ப சுத்த போறீங்க
உங்களுக்கு வந்து கொழந்த இருக்கு நீங்க அழைச்சிட்டு லீவு விட்டது அழகா சுத்திட்டு வரீங்க நீங்க அப்டி கெடையாது
என்ன உள்ட்டாவா பேசறீங்க நீங்க கொழந்த இருந்தா தா போக முடியாது கொழந்த இல்லயாட்டி ஜாலியா போய்டு வரலா உள்டாவா
லீவ் தரணுமே ஆபீஸ் லீவு தரணும்ல அஸ்பண்ட்கு
லீவு கேட்டு தா போகணு சுத்தணும்னு ஆசபட்டா கேட்டுட்டு தானேங்க போகணு
அப்போ லாஸ் ஆப் பே ஆயிடுங்க எங்களுக்கு
இந்த வயசுல வந்து லாசாப்பே ஆனாலு ப பரவால்ல
சாட்டே சண்டேனா வெளில போவோ அவ்ளதா
ஓ
மத்தபடி ட்ரிப்பு ப்ளான் பண்ணி போனுனா ஏதாது கவர்மெண்ட் ஹாலி டேயோட சேட்டே சண்டே சேந்து வந்திச்சினா போலா
ஆ ஓக்கே ஓக்கே அப்ப நீங்க வார வாரோ டூர் மாரி சுத்திட்டுருக்கீங்கன் சொல்றீங்க
அப்பிலா நா சொல்ல வர்லங்க எப்பயாது போவோ
வெளில வார வார போயிட்ருக்கீங்க ஏ டரிப்பு ப்ளான் பண்றதுன் கே க்கிறீங்க
நா அப்பிலா கேக்கலிங்க சும்மா கேட்ட
ஓக்கேங்க ஓக்கேங்க
மதியோ என்ன செஞ்சிங்க
மதியோ இன்னக்கி என்ன கீர பண்ணிருப்பாரு
யார் செஞ்சா நீங்க செஞ்சீங்ளா ஹஸ்பண் செஞ்சாங்ளா
எங்க வீட்ல செஞ்சாங்க
உங்க வீட்ல செஞ்சாங்ளா
மாமா
இல்ல எனக்கு புரிலங்க உங்க வீட்ல நீங்க தானங்க செய்ணு உங்க வீட்ல செஞ்சாங்கனா என்ன அர்த்தோ
நா எங்க வீட்டுகாரவங்க செஞ்சாங்கன் சொன்ன எங்க வீட்ல செஞ்சாங்கனு அ அதத்தா ஆமா
பண்லா சமைப்பாங்ளா
வேற லெவல்ல இருக்கூ சாப்பால்லா
அ
என்ஜாய் பண்றீங்க அப்போ
ஜாலியா இருக்குந்தா ஆ ஆ நான் வெஜ் எல்லா ம்பா நான்வெஜ் எல்லாமே எங்க வீட்டுல எறங்காதுங்க
அப்ப இன்ன கீர செஞ்சி
கீரத் தண்ணி சாறு த நீங்க தொட்டுக்க என்ன செஞ்சீங்கன் கேக்கவே இல்லயே மீன் சாப்ட்டோ மீன் வறுவல்
மீன்லா அங்க சீப்பா கெடைக்குல்ல
ஆமா இங்க உங்களுக்கு என்ன ஊருன் சொல்லவே இல்ல ஓ சென்னயா ஓக்கே எங்களுக் காரைக்கால்
கேக்கு கடலோரமா இருக்கீங்க
ஆமா மீன நாங்க வக வகையா வாங்கி சாப்டுவோ
இங்கதா கொஞ்சொ கஷ்டோ எல்லாமே கொஞ்சொ காஸ்ட்லியா பெஷ்ஷா இருக்காது எல்லா ஐஸ் ஐஸ்ல வச்சு ஸ் எத்துட்டு வருவாங்
தாலு ஃப்ரெஷ்ஷா இருக்காது
ஆப்பா
இல்ல நீங்க வாங்க காரைக்கால் சைடு ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு போலா
வரோம்
ம் ஒரு டூரு ட்ரிப்பு பிளான் பண்ணுங்க இங்கே காரைக்கால் சைடு
டிரிப்புக்கு பிளான் பண்ணணுமா
ஆமா
எல்லா பிஷ்ஷுமே அங்க கெடைக்குல்ல வீட்டுக்கு எடுத்து வந்து தருவாங்களா
ஆமா இங்க மார்க்கெட் போயு வாங்களா வீட்டுக்கு கொண்டு வருவாங்க
ஓகே ஓகே ஓகே இன்னிக்கி என்ன பிஷ் வாங்குனீங்க
காணாங்கல்தி
காணாங்கல்தி மீனு கீர தண்ணி சார் வெச்சு வறுத்தோ வறுத்து சாப்பிட்டோ ம் உங்க வீட்ல வந்துட்டாங்களா
இல்ல இன்னு வர்ல
ஆ
கொஞ்ச லேட்டா வருவா
லேட்டாதா வருவாங்களா
ம்
மணிதா எட்ர ஆயிடுச்சே
எட்ர ஆயிடுச்சு ஆனா இனிமே தா வருவேன்னு சொன்னாங்க வெளில போறாங்க
ஓகே எப்போது எத்தன மணிக்கு வருவாங்க
எப்போது சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் எல்லா வந்துருவாங்க இன்னிக்கி கொஞ்சோ வெளியில வேல சோ அதனால லேட்டா வருவேன்னு சொல்லிட்டாங்க
ம் ம் அப்றோ அத்த என்ன பண்றாங்க
அத்த அங்க உக்காந்துருக்காங்க போயி அத்தக்கு பேசல பேசனு
மாமா
மாமாவு அங்கதா இருக்காங்க
சேர் சேர் அப்றோ உங்க வீட்ல இன்னிக்கி என்ன சாப் பாடு மதியோ
இன்னிக்கி தக்காளி தொக்கு
தக்காளி தொக்கா
ஆம்
வெறு தக்காளி தொக்க வெச்சு எப்டி சாப்ட்டீங்க
அது மாங்கா மாம்பழம்
காம்பினேஷனே இல்லங்க உங்க வீட்ல சாப்பாடு இது
காம்பினேஷனே இல்லதா என்னா பண்ற து நம்மதா காம்பினேஷனா அமச் நா இன்னிக்கி இறால் வடாஸ் செஞ்ச பட் இங்க அந்த நேமே கேள்விப்பட்டதே கெடையாதா
யாரு அவுங்கங்க உங்க வீட் ல கேள்விப்பட்டது இல்லயாமா ரால்வடானா இங்க நாகூர் தருகா இருக்கே ரால்வட தா ஃபேமஸே இங்கே
இங்க வந்து தெரியல செஞ்சு குடு த அதோட ஆனியன் மஞ்ச கலர் ஆனியன் இருக்க போட்ட அந்த ஆனியனூ அந்த ஆனியனூ ம் சேத்தச்சி சாப்ட சொன்ன
ஆ
அவுங்களுக்கு புடிக்ல போல ஆமா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சி டேஸ்ட் வைஸ் நைஸ் ரால் மட்டுந்தா இல்ல
சாப்புறவுங்களுக்கு அது புடிக்கூ சாப்டாத புடிக்கல போல அவுங்களுக்கு டேஸ்ட்டு இது அ நால்லா நெறையா சாப்டுவே ரால்வடல்லா நல்லா சூடா வச்சி நல்லா சூடா வச்சே நா நறையா சாப்டுவே நல்லா சூடா வச்சி அதுல வெங்காயத்த வச்சி
ஆ நா அப்டிதா சாப்ட்டே செம்ம டேஸ்டா இர்ஞ்ச்சி
ஓ டேஸ்ட் டாருக்கூ
ரொம்ப நாள் கழிச்சி நாகூர் ரால் வடா சாப்ட்ட மாரி இருந்ச்சி அது சாதத்துல பன்ன ஆமா சாதத்துல பன்ன
ஆ ஆ
சாதொ இருக்குல அந்த சோறுல வந்து மிக்சில போட்டடிச்சி அத கொஞ்சமா இட்லி மாவு கலந்த தயிரில்லயா சோ இட்லி மாவு கலந்து
ஆ
மிக்சில போட்டு அடிச்சி உப்பு போட்டு ரவா போட்டு செஞ்ச நல்லாருந்துச்
சேரி சேரி
செரி இருங்க கூப்புறே
ஏ கட் பண்ண போறீங்ளா
ஆமா
வேல இருக்கா
ஆமா வேல பாத்துட்டு உங்கள கூப்புறே
ஆ ஓகே பாய் பாய்
பாய் பாய்